ஹலோ ஹலோ தோழி கேக்குதா
ஆஹ் கேக்குது தோழி
கிங்க தோழி
நல்லாருக் கந் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கந்தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி, வேல எல்லா முடிச்சிட்டீங்ளா
ஆ முடிச்சிட்ட தோழி, நீங்க முடிச்சுட்டீங்ளா
ஆ முடிச்சிட்ட தோழி, என்ன சமையல் இன்னைக்கி உங்க வீட்ல
எங்க வீட்ல இன்னைக்கா மீன் கொழம்பு தோழி
ஓ மீன் கொழம்பா எப்டி நீங்கதா வச்சீங்ளா தோழி, மீன் கொழம்பு செய்ய தெரிமா
ஆ, செய்ய தெரியு தோழி
ஆ எப்டி செய்வீங்க தோழி கொஞ்சோ சொல்றீங்களா
ஆ, சொல்ற தோழி கொஞ் சோ கேஸ் பத்த வச்சுக்ணு அதுக்கப்றோ அது மேல குண்டா வைக் க்கணு வெங்காய, தக் காளில கட் பண்ணி போட்னு தோழி எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு ட்டு வெங்காய தக் காளிலா வதக்கணு தோழி அதுக்கப்றோ புளி மொளகா தூள், உப்புலா தனியா கரச்சி வச்சுக்ணு தோழி
ஆ
அதெல்லா வதங்கிட்டதுக்கு அப்றோ அந்த ஆ, கரச்சி தனியா வச்சுக்ணு அது தனியா வச்சிடுதுக்கப் ப்றோ அத எடுத்து அந்த குண்டான்ல ஊத்தனு தோழி
ஓ ஊத்திட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அப்பறமா இத ஊத்தணுமா
ஆமா தோழி, அதுக்கப்றோ அதுக்குள்ள அத ஊத்திட்டு கொதிக்ணு தோழி அதுக்குள்ள நம்ம போய் மீனெல்லா கழுவி வச்சுட்டு அதோட தே ச்சு வச்சிட்டு அதுக்கப் ப்றோ அது கொதிக்கும்போது அந்த மீன்லா போட்னு தோழி
ஓ போட்டுட்டு அது கொஞ்சோ கொதிக்ணுமா அது
ஆஹ் அது கொஞ்சோ கொச்சதுக்கு அப்புறம் அந்த மீன் எல்லாம் கழுவி
ஆஹ்
அதுக்குள்ள போட்டுர்ணும் அதுக்கப்புறம் லாஸ்டா கருவேப்புல கொஞ்சம் கிள்ளி போட்னு தோழி
கறிவேப்பில கிள்ளி போட்ணுமா சேர் சேரி தோழி இப்போ இது மீன் குழம்பு வச்சுட்டீங்க இப்ப மீன் குழம்பு வந்து ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் சாப்ட்டாதான் டேஸ்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா ஆமாவா தோழி அது
ஆமான் தோழி
ஏன் அன்னைக்கே சாப் ஏன் அந்த டேஸ்ட் வரமாட்டேன்து அது ஊறணுமா அந்த மீனு
அது வந்து மீன்ல வந்து நல்லா ஊருணும் தோழி அந்த ஸ்பைஸஸ்லாம்
ஓ அப்படியா செரி செரி தோழி இப்போ மீன் வெறும் நீங்க மீன் குழம்புதான் வைப்பீங்களா இல்ல வறுப்பீங்களா மீனா
ஆஹ் வறுப்ப தோழி
ஆஹ் அது எப்படி எந்த மசால எல்லா சேர்பீங்க இப்ப கடையிலயே விக்குத இல மசாலா அதே வாங்கிட்டு வந்து போட்டு அப்படியே
ஆஹ் அதுவும் செய்வ்வோம் வீட்லயே கொஞ்சோ மிளகா தூள் புளி எல்லாம் ஊத்தி அது ஒரு மசாலா செரி ரெடி பண்ணி தருவோம் தோழி
ஓ அது அதுக்கு என்ன மசாலா நீங்க நீங்களே ஓனா செய்வீங்களா அது
ஓனா செய்யித்துல வீட்டுல இருக்க பொருள் வச்சேதான்
அததான் எப்படி செய்வீங்க அந்த எந்தெந்த பொருட்கள யூஸ்
மெளகாத்தூள் கொஞ்சமா புளி கரைசல் அதுக்கப்புறம் லைட் ப்ப உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அது கூட
உம் மேக்னேட் பண்ண ஆஹ அந்த மாதிரி பண்ணி அப்புறோ நீங்க வறுக்கதுன்னா இப்போ எல்லா என்ன நெறைய ஊத்திட்டு அது உள்ள போட்டுறாங்க அந்த மாரி வருறுப்பீங்களா இல்ல தவால வச்சு கொஞ்ச கொஞ்சமா ஊத்துவாங்களே அந்த மாரி வறுப்பீங்களா
அது மாரி வறுக்க மாட்டோம் ழோழி
ஆஹ் எப்படி வறுப்பி ஓ அந்த மாரி வறுப்பீங்களா ஏன் ஏன் அது ரொம் இப்படி போட்டி எடுக்கது ஈஸிதானே த தோழி என்ன நெறைய இருக்கு டக்குன்னு இப்படி போட்டு இப்படி பொரிச்ச மாரி எடுத்துரலாம்ல
ஆனா இது டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குல
அப்படியா ஹ் ஓகே தோழி எனக்கு தெரியாது தோழி நான் அதுதா கேள்ளு எனக்கு வந்து இந்த கத்திரிக்கா முரங்கா மாங்கா சாம்பார் புடிக்கும் தோழி உங்களுக்கு
எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் புடிக்கு தோழி
சிக்கன் ரைஸ் புடிக்குமா ம் எப்டி தோழி அது வீட்லயே செய்வீங்ளா சிக்கன வாங்கி இல்ல நீங்க வாங்கிட்டு வந்து சாப் டுவீங்களா
ங்கிட்டு வந்துதா சாப்டுவோ
ஆ சேரி தோழி இப்போ நூடுல்ஸெல்லா செய்ய தெரியுமா தோழி உங்களுக்கு
ஆ செய் தெரியு தோழி
எப்டி மேஹி சொல்றீங்களா மேகி அந்த மாரி
இல்ல ப்ளைன் நூடுல் ஸு செய்வோ
செய்வீங்களா எப் போ நாங்க வந்து வெறு வெங்காயொ அந்த அது மட்டுந்தா சேப்போ மசாலா அதுலயே வாங்கிட்டு வன்ட்டு அதுல செய்வோ இப்ப நீங்க எப்டி செய்வீங்க அது
மசாலா நா வெளிய வாங்கிட்டு வந்துருவ
ஆ நீங்க வெளிய வாங்கிட்டு வந்துருவீங்களா இப்போ நம் ப நம்ம வந்து அது வேக வெச்சுர்றோல்ல வேக வெச்சி எடுத்துட்டு இப் ப எண்ண ஊத்திட்டு வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுதா நாங்க வதக்குவோ நீங்க வேற எதுனா சேப்பீங்களா அதுல இப்ப நம்ப என்ன சொல்றது பீன்ஸ் எல்லா சேக்கறாங்கல அதெல்லா சே பீங்ளா கேரட் பீன்ஸ் கேப்சிகம் கூட சேப்பீங்களா ஓ சேரி தோழி அ தா கேட்ட நானு வேற என்ன தோழி இப்போ நீங்க பியூட்டிஷியன் பத் கி என்ன நெனக்கிறீங்க நீங்க
அது வந்து நல்ல ஒரு யேன்
ட்டிஷிலா ப்யு மேக்கப் பண்ணது புடிக்குமா தோழி உங்களுக்கு
ஆ ரொம்போ புடிக்கு
பிடிக்குமா சேரி தோழி நீங்க அப்ப மேக்கப்லா போட்ருக்கீங்களா யாருக்குனா
பக்கத்து வீட்டு அக்காக்கு எனங்கேஜ்மென்ட்டுக் நா போட்ட
போட்டீங்ளா ஓ சூப்பர் தோழி அப்ப உங்களுக்கு தெரியும் போலையே என்னென்ன ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து எப்டி போடணும்னு
கொஞ்சதான் தெரியும் ரொம்பலா தெரியாது
ஆஹ் செரி செரி தோழி கத்துக்கங்க தோழி ஒண்ணும் இல்ல அது கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாதான் இருக்கும் இப் இப்போ நம்ம மேக்கப் இப்போ சிம்பிளா உங்களுக்கு பண்ணிப்பீங்களா சிம்பிளா என்ன யூஸ் பண்ணுவீங்க பேஸ்க்கு
சிம்பிளா வீட்ல யூஸ் பண்ற மாறி கேக்குறீங் ங்களா இல்ல ஃபங்ஷனுக்கு ஏதாச்சு யூஸ் பண்ற மாறி கேக்குறீங்களா
வீட்ல இப்ப என்ன இப்ப பிரைட்டா இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களா பேஸ்கு
ஆஹ் மாய்ஸ்ட்ரைசர் சன்ஸ்கிரீன் இதல்லா யூஸ் பண்ணுவேன்
அதெல்லா யூஸ் பண்ணுவீங்களா அது எல்லா போட்டா கொஞ்சோ நல்லா இருக்கு மாத் தோழி
ஆஹ் நல்லா இருக்கும் சன்ஸ்கிரீன் வந்து சன் ப்ரொடெக்ஷன்ன வந்து அது தடுக்கும்
தடுக்குமா செரி தோழி இப்ப அதெல்லா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணா கொஞ்சோ ஸ்கின் வந்து பிரைட்டு பிரைட்டனா இருக்குல்ல ஆஹ் செரி தோழி இப்போ மேகப் ப்ப நீங்க எப்படி சொல்றீங்க இப்ப வெளி போட்டு போறோல அந்த மேக்கப் எல்லா என்ன யூஸ் பண்ணுவீங்க எந்த மாறி ப்ரோடக்ட் யூஸ் பண்ணுவீங்க
நான் மீஷோல இருந்து இந்த மாறி பிளிப்கார்ட் அதுல இருந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்றே
ம் இப்ப எப்படி தோழி அந்த ஐலாஷ்ல்லா வைப்பீங்களா எப்படி செய்வீங்க அது கொஞ்சோ பேசிக்கா சொல்லுங்கு பாக்கலா எப்படி போடுவீங்க மேக் மேக்கப்ன்னு
ஃபர்ஸ்ட் வந்து பிரைமர் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்றோ வந் ட்டு ஃபிக்சரு
உம்
காம்பேக்ட் பவுடர் ஃபௌவுண்டேஷன் அஹ அப்புறோ ஐ மேக்கப்பு ஐலைனர் ஐ ஐலஷு ஐ ஷேடோ
ஆஹ்
அதெல்லா யூஸ் பண்ணோம் அதுக்கப்றோ வந்து ஐப்ரோ
ஆஹ் அதெல்லா அதெல்லா செப்ரேட்டா விக் துறாங்க அது வாங்கி நம்ப அது நம்ப அப்ளே பண்ணு
ஆமா தோழி
அது ஆனா கரெட்டான ரேஷ்யோல அப்ளே பண்ணுல்ல அவுங்க ஸ்கின் டைப்பு க இது பண்ணணு நம்ப
ஸ்கின் டைப்ஸ் இருக்கு அதுக்குஏத்தா மரிதா மேக்கப் பொண்ணு
ஓ சேரி தோழி போ ஹேர் டூ ல பண்வி ங்ளா ஹேர்ஸ்டைல்லா மேக்கப் மட்டுந்தா பண்வீங்ளா இல்ல ஹேர் ஸ்டைலு பண்வீங்ளா
ஆஸ்டைல் வந்து எனுக்கு சரியா வராத்து
வராதா ஏ தோழி அ து ஈஸி தான அது
அது என்னல கஷ் த்துகே முடிய்ல இனா பண்ணாலு
து நீங் கத்துக்கு கத்துக்கோங்க தோழி ஈஸியாதா இருக்கு ஒரு பஃப் எடுக்கு மாட்டீங்ளா அ அ மிச்ச அந்த மாரி ரொம்போ இதுவா போட்றாங்களே பின்றது மாரி அது சொல்றீங்கிளா
ஆ அந்து மரிதா அந்த மரில்லா பார்மேட்ட
ட்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணா வருல்ல உங்களுக்க
அது நா நறி யூட்யூப் சேனல்லா பாத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க தோழி
ஆ அப்புடியா சேர் ட்ரை பண்ணுங் தோழி கண்டிப்பா அதல்லா நீங் கத்துப்பீங்க சீக்கிரமாவே ம் தோழிப்போ மெஹந்திலா போடுவீங்ளா தோழி நீங்க
ஆஹா ரொம்பலா போட மாட்ட சும்மா லைட்டா போடுவன்
ஓ லைட்டா போடுவீங்ளா சொம்மா இந்த போன்ல அப்டியே இருக்கிற மார்ல்லா போட மாட்டீங்ளா
ஆஹு அந்த அளவுக்லா போடமாட்ட
தோழி என்னதா இர்ந்தாலு அந்த மாவ அரைச்சு வைக்கிறமே மருதாணி தழ அதுதா நல்லதுன்னு சொல்றாங்க
அது வந்து ஆமா அது வந்து குளிர்ச்ச குளிர்ச்சியானது அது
உடம்புக்கும் நல்லது இல்ல தோழி அது
ஆஹ் அந்த மாதிரிதான்
அதான் தோழி கேக்குறேன் நானு இப்ப எல்லா போன் யூஸ் பண்றங்க அது எதுவும் உடம்புக்கு எந்த ரியாக்ட்டும் இல்ல அதிலும் கெமிக்கல் நிறைய வருது இப்போ ரெட் கோன்லாம் வச்ச எதோ கையிலன் ஆயி
கையில அரிக்கும் அது வந்து குண்டு குண்டா வந்துரும்
கை வெந்து போது அப்படிலாம் சொல்றாங்க அதான் உண்மையா கேக்குறேன் தோழி ஆமாவா
ஆமா தோழி
ஆஹ எனக்கு அதான் தெரியல தோழி அதான் கேக்கலான்னு இருந்தேன்
நீங்க யூஸ் பண்ணுவீங்களா நீங்க யூஸ் பண்ணுவிங்களா
ஆஹ் கோன் யூஸ் பண்ற தோழி இப்பலாம் எங்க தோழி அந்த தழ எல்லாம் கிடைக்கிறது இல்ல எங்கெல்லாம் அந்த மரங்கள் எல் லாம் இல்லை செடிகள் எல்லாம் நம்ம எங்க போறது எல்லாம் கோன் தான் வைக்கிறதா இருக்கு அதுவே எனக்கு கூட வைக்க தெரியாது எத்க்க இருக்காங்க பசங்க வந்து வச்சு விடுவாங்க எனக்கும் கொஞ்சதான் வைக்க தெரியும் தோழி அவ்வளோ எல்லாம் வைக்க மாட்டேன்
ஆஹ் பெ தோழி
சாப்பிட்டீங்களா தோழி நீங்க
இன்னும் இல்ல தோழி இனிமேதான் போய் சாப்பிடணும் நீங்க சா சாப்படீங்களா
ஆஹ் இனிமேல் தான் தோழி இனிமேல் தான் சாப்பிடணும் அப்பறம் தோழி உங்களோட வேலைகல்லாம் முடிச்சு சாப்பிட்டீங்களா
ஆஹ் எல்லா வேலையும் முஞ்சாச்சு தோழி உங்க ஊர்ல எப்படி இருக்கும் உங்க ஊர்ல எப்படி இருக்கும் தோழி
எங்க ஊர் என்ன தோழி நல்லாதான் இருக்கும் தோழி என்ன நம்ப கொஞ்சம் சிட்டில இருக்கிற மாரி இருக்கா ரொம்ப வெளியே போமுடில வெளியே போனாலும் உள்ளதான் இருக்கிற மாரி இருக்கு சேரி தோழி எனக்கு ஒரு அழைப் ப்பு வருது நான் அப்பறமா கூப் பிரவா
ஆஹ் சேரி தோழி ம் உம் பாய்